ம் ஹலோ
சொல்லுங்க
சொல்லுங்க எத பத்தி பேசலா
எத பத்தி பேசலாமா தம்பி பாச முக்கியமா ஹஸ்பண்ட் பாச முக்கியமா
தம்பி பாச தா முக்கிய
ஆ
தம்பி பாச தா முக்கியோ என்னென்ன இருந்தாலு அத்தனை வருஷ என் கூட இருந்த தா சும்மா இடல வந்தவனுக்காக நா என் தம்பிய விட்டு கொக்க முடியுமா அவன் சும்மா இடையில இருந்து எட்டி பாத்தா அதுக்காக
ம் என்னத்த எட்டி பாத்தா
ம் என்னத்த வந்து எட்டி பாத்தா அதுல்லங்க இப்ப லைஃப்ல இடயில தான வந்தா என்னோட இரு இருபத்தஞ்சு வருஷ நா என் தம்பி கூட இருந்திருப்பேனா அது ஒரு அதுக்கு அடுத்த இதுக்கப்புற இருபத்தஞ்சு வருஷத்துக்காக என்னோட கூட பிறந்தவனே நா விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க நீங்க எல்லா உங்க சொந்த அக்காவெல்லா விட்டு குடுப்பிங்க பிங்களா அவுங்க கட்டிட்டு வந்தவங்களுக்காக
அதல பண்ண மாட்டேங்க
ம் பண்ண மாட்டீங்கல்ல அந்த மாரி தாங்க
அந்த மாரி தானா ஆனா உங்க ஹஸ்பண்ட் அ மட்டு அந்த திட்டு திட்ரேங்க தம்பிய திட்டனாலு விட மாட்றீங்க
திட்டுவாங்க விடமாட்டேங்கிறீங்க இல்லேங்க நம்ம வந்துட்டு போ நம கட்டு ச்சு வளர்த்தட்டு ஆ
பாசமா பாத்துருப்போ நம்ம அவன திட்டிருக்க நம்ம தானே திட்டி னாலு யாரோ திட்டம்போது ஒரு மாரி இத பண்லாமா ஹலோ இருக்கீரா ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க லைட்டா கேக்கு சொல்லு லைட்டா கேக்கு சொல்லுங்க இவல நேரம் கேக்கவே இல்ல
ஆ அதுதாங்க என்னவா இருந்தாலு நம்ம அவன ரொம்ப கண்ணுக்குள்ள வச்சு வளத்துருப்போன்னு வச்சுக்கோங்களே நம்ம தம்பி
ம்
அடிச்சாலு புடிச்சாலு நம்ம தம்பி அ அப்றோ அது யாரோ ஒருத்தங்க திட்டும் போது யாரோ ஒருத்தங்க நம்ம திட்ரது யாரோ ஒருத்தங்கன்னு வச்சுகோங்கள இருந்தாலு அவுங்க திட்டும்போது நமக்கு கொஞ்சோ மனசு வருத்தமாதான இருக்கு
உங்க ஊர்ல பொண்ணு அழகா இருக்கா
பொண்ணுகா அழகா இருக்குமானா
என்ன அழகா இருக்கு
ஏங்க நா அழகா இருக்குன் சொல்லவேலிங்க திட்டும்போது சொன்னேங்க
திட்டம்போது
இல் யாரோ திட்டும் போது நமக்கு வலிக்கும்லான் சொல்ற
ஆனா அது வந்து ஓ நா கேட்ட கேள்வி அது இல்லிங்க இப்பதா ஒய்ஃப் வந்து நம்ம திட்டும் போது அந்த இது வலிக்காத விஷயோ அதுல்லா பேசிடுவாங்க கழுவி கழுவி ஊத்திருவாங்க ஆனாலும் அதா அவங்க தம்பி வந்து அவுங்க அந்த அந்த தம்பியோட ஒய்ஃப் திட்டும்போது மட்டும் இவங்களுக்கு கோவ வருதுனு தெர்லையே
ம் ஏங்க அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன வேணாலு பண்ணிக்கலா செரிங்ளா
ம்‌ அதே மாரி நீங்க அப்டி நினைக்கலாம்ல அது வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க என்ன வேணா பண்ணிக்கலால நாம ஏன் போய் நம்ம தம்பி திட்ரத கேக்கணு அப்டின் ம்
சொல்றது நியாயந்தா ங்க நம்ம நீங்க சொல்றது நியாயந்தா ஹண்ரட் பர்சன்டேஜ் நியாயந்தா நம்ம அத கே கூடாதுதா மோ நாமளும் கேக்குறது இல்ல யாரும் கேட்க மாட்டாங்க நாலா மூக்க நுழைக்க மாட்டேங்க நம்ம மனசுக்குள்ள வருத்தப்பட்டுப்போ அவ்ளோதா செரிங்களா
ஆனா நம்ம தம்பி தட்டி கேட்போ அந்த எடத்துல அவன் தப்பு பண்ணான்னா தட்டி கேப்பே தப்பு பண்ணலனாலு எதுவாருந்தாலும் உள்ளுக்கு வச்சுக்கோங்க வெளிய கொண்டு வராதிங்கத நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியாது இப்புல்லா பண்ணாத அப்டி பண்ணாதன்ட்டு நம்மள‌ அவங் கிட்ட போய் சொல்லமுடியாது இவன்னா ரெண்டு அடி கூட அடிக்கலா செவில்லயே ரெண்டு வக் களா சேரிங்களா ஆனா என்ன வருத்த வரும்ல என்ன இருந்தாலு நா அடிக்கிறக்கு அவுங்க அடிக்கிறக்கு ஒரு வித்தியாசருக் குன்ற மாரி நமக்கு ஒரு ஃபீல் வருதுல்ல அந்த ஃபீல்ல மாத்த முடியாதங்க எல்லா அக்கா தங்கச்சி கலுக்கு வரும் கூட பிறந்தவங்கள பாத்து அந்த மாரி யாராவது பண்ணா சத்தியமா வருத்த வரு அதனா இன்னைக்கு தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ற
ஓ இதுலே நீ உணர்றீங்க நீங்க ஒரு பெண்ணாக உணர்தீங்க
நா இது வரைக்கும் ஆனாவா இருந்த பெண்ணா உணர்ரேங்குறதுக்கு அப்டி இல்ல அண்ணன் அயா அண்ணன் தம்பியா இருந்தால தான் நம்ம அண்ணான தி உன்மையிலே வருரத்தமா இருக்கு அந்த மாரி அ எப்பை விட கொஞ்சே இன்சல்ட் பண்ற மாரி ஏதாவது பண்ணனா அந்த இதுல கொஞ்சோ வருத்தமா இருந்துச்சு அவ்ளோ இரு சொல்லி திட்டு அப்ண்ணா திட்டுதா செய்வாங்க அப்ப என்ன என்ன பெருசா ஆசைந்து வந்துரு ப்பது பொண்ணுங்கக்கே சொல்லுங்க கூட இருக்கணு அதாவது நம்ம வீட்டுக்காரங்க நம கூடயே இருக்கணு இதுல என்ன இதுல என்ன தப்பு இருக்கு கூட இருக்கறக்கிரல என்ன தப்பு இருக்கு பசங்க கூட போய் இத்தனை வருஷம் பசங்க கூட இருந்து ஆ ஆட்டம் போட்டாத போதாதங்க ஒரு இருபத்தஞ்சு வயசம் முப்பது வயசு வரைக்கு நீங்க ஆட்டம் போட்டிருக்கீங்க அந்த முப்பது முப்பது வயசு துறைகள் பட்சத்துல முப்பது வயசுக்கு புறையு நீங்க அவங்க கூட இருக்கது தானாங்க நியாய எப்பது வயசுக்கு புறயு என்னட அந்த முப்பது வருஷத்தையு கொடுத்துட்டே திருப்பி நான்து வந்து எடுத்துடுப்பே அப்டின்னு சொல்லி கேட்ட அவங்கேடக்குறதுல என்னங்க நியாய தப்பலல்ல அது
தப்புல்லைய தப்புதானா
தப்புங்கிறீங்களா அவங்க கேக்குறது தப்புங்கிமறீங்களா
போய் குடிக்கது தப்பதான
நீ எடுத்து குடுக்குற த அப்பதானே அதாவது அவங்களோட அந்த டைம் அந்த முப்பது வருஷத்துக்கு பிற நான் உனக்குதாமா மொத்தமா உனக்குதா அப்டின் சொல்லி சத்திய பண்ணி கொடுக்குறீங்க அந்த டைம் எடுத்து நீங்க யாருக்காகவு செல அழிச்சா அத கேட்டா தப்பு இல்லீங்களா
தப்புல்லேயே
ஆஹ தப்பு இல்லல்ல அப்புற என்னங்க இல்ல ம் அதுதா அந்த ஒரு நார்மலான ஒரு விஷய தா அவங்களுக்குளே அந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போது அப்றோ என்ன எல்லாமே சரியா இருக்கு எப்வுமே கூட இருக்கணும்னு அவசிய இல்லேங்க ஆனா அந்த கூட இருக்க ஒரு ஃபீலை கொடுத்துட்டா அ போததுாங்க அவ்வளோதா நா எதுவ இருந்தாலு நா கூட அப்டினு ஒரு ஃபீல கொடுத்தா போது அதுக்குனு எப்போவு ஓட்டிட்டு ஓரசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசிய கிடையாது சரிங்களா நீரும்மு கூட இருக்கணும்னு அவசிய கிடையாது ஏன்னா நமக்கு வேல இரு வேலவட்டிக்கு போலன்னா கேவலமா கழவி கழுவி ஊத்துவாங்க அந்த இது விஷயமா இருக்கு ஆனா என்ன எதுவாக இருதால நா கூட இருப்பே அதாவது எந்த நிமிஷமு உனக்கு தேவைங்கிற பட்சத்துல நா கூட தா இருப்பே அப்படிங்கிற ஒரு ப் பீல் ல்லா உங்களுக்கு குடுத்துட்டாலே போதுங்க அப்பற அத தாட்டி உங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு ன எந்த ஒரு விஷயமு நடக்காது புரியிதுங்களா உங்களுக்கு நா பேசுறது கேக்குதா
நீ பேசறது கேக்குறங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உரிமை விட் விட்டு கொடுற மாரி ஆகி போச்சு உன் தம்பியோட உரிமையா
எப்டி அதது தம்பியோ உரிமையா விட்டு குடுக்குற மாரி ஆகு
வேனால பேசிக்கலா எவனாவத பண்ணிக்கக்கா தம்பிய
புரியல
நீய ஆவனுன என்னளா வேன பேசிக்கலா
அப்டி யாரு இல்லேல்லாங்க அவங்க பேசுனது யாரு அவங்களுக்கு உரிமையானவங்க அவங்களுக்குள்ள ஒரு உரிமை இருக்குது லய்வு சேர் பண்ணியிருக்காங்க ஓரூ பொண்ணு அவனோட ஒய்ஃபுன்றத என்னன்ன நினைக்கிறீங்கா ஒயஃனா என்ன மொத்த லைஃப இவளுக்காக ஷேர் பண்ணிருவாங்க யான்னே தெரியாத ஒரு பொண்ணு இவன் கூட வந்து ஒரு ரூம்ல ஒத்தைக்கு ஒரு பையன் கூட உட்காந்துகீறுக்கு அதெல்லாபண்ணிட்டுச் நீங்க பட்சத்துல ஒரு பொம்பளை பிள்ளைங்க அத நம்ம வீட்டுக்கு வந்து போக்கு இல்ல அது தப்பே பண்ணாலு அதுகிட்ட பொறுமையாதா சொல்லணு அதுக்குனு அது திட்டி பேசுறது க த்தி பேசுறது அதுக்கா எதுர்த்து பேசுறது சண்ட போடுறது அது திட்டுறது புறம் பேசுறது இந்த மாரி விஷயங்கள்லா நம்ம பண்றது நியாயம்னு சொல்றீங்ளா எங்கேயோ இருந் வந்த ஒருப்புள்ள நம்ம வீட்ல அனுசரணையா இருக்குல்ல ஏதோ ஒரு வீட்ல தானே வந்து உட்காந்துருக்கு அவங்க வீட்ல இருக்க சௌகரியோ வேற அடுத்த வீட்ல இருக்க சௌகரியோ வேறதானே எந்த ஒரு பொண்ணுக்கு அதுக்குது ஆனா உ இ இருந்தீன்னு நா என்ன சொல்றது
அமைதியே இல்லைங்க நா இத்துல வந்து இப்ப வந்து ஆ தனக்கு வந்தா ரத்தோ மத்தவங்களா தக்காளி சட்னிங்க மாரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க தம்பிக்கு வந்தா நீங்க வந்து செக்யூரா பேசாம இருப்பீங்க ஏனா சத்தம் பேட்டு பேசனா தம்பி போட்டு மிதிமிதினு மதிப்பாங்க அ அதா நான் கொஞ்சோ யோசிச்சுட் இருக்கே எல்லாத்துக்கு ஒரே மாரிதா நம்ம இது பண்ணு ஒய்ஃப் ஒயஃப் கிட்ட ஒரு மாரி தம்பிக்கு ஒரு மாரி எப்டி ஒத்துக்க முடியு
நீங்க இப்போ நம்ம நம்ம வந்துட்டு ஒருத்த நம்ம பொருள்கிட்ட நம்ம என்ன வேணாலு சொல்லிக்கலா நம்ம பொருள எப்டி வேணாலு வெச்சிக்கலானு வெச்சுக்கோங்ளே இப்ப நம்மகிட்ட ஒரு மண்ணிருக்குனா அந்த பானை எப்டி வேணாலு பானையா செஞ்சிக்கலா எந்த விதத்துலயு பானையா மாத்திக்கலா ஆனா என்ன அடுத்த அடுத்த பானைய வந்துட்டு நம்ம நம்ம கைல இருந்த பானைய நம்ம ஒருத்தவங்ளுக்கு குடுத்துட்டோ இந்த பானைய நா தா சரி செய்வேன்னு சொன்னா அது தப்பு தானங்க சரி யார்க் கைல குடுத்தமோ அவங்க தானே சரி செய்ணு நம்ம சொல்லி வோனா குடுக்கலாமே தவிர நமக்கே எல்லாத்தையு கை வைக்க கூடாது நீதா குடுத்துட்டேல்ல இப்ப எதுக்கு வர்றே அப்டின்னு தானே இருக்கு
ஆ மொத்தமா தம்பி வேற ஹஸ்பண்ட் வேற அப்டிதானங்க
தம்பிதா முதல்ல ஹஸ்பண்ட் செகண்ட் தா எப்போவுமே உறவுகள் தா முதல்ல அப்புறம்தா இவங்க தாரங்கிறது எப்போமே
நா ஒரே ஒரு விஷ்யந்தா சொல்றே
ம் சொல்லுங்க
ஆ உங்க தம்பி பாத்ததுல நீங் ஒரு பாய்ன்ட் ஒரு ஜீரோ பாய்ட் ஒன் பெர்சென்ட் பாத்தாலே போது ஆ
அப்ப திட்டவே கூடாதுங்கிறீங்களா உரிமையே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களா
திட்டக்கூடானு சொல்வீங்க ரொம்ப எக்ஸ்ப போன இது எஸ்பீரியன் போற வரை வெயிட்ண்ணுவன் அடியதான் சுருக்கி வீங்க
புரிலங்க
இல்லலைங்க நீங்க சொல்லிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கிய சொல்லிருக்கீங்க
எக்ஸ்பீரியன்ஸ் தா முக்கியம்மா
ஆம்மா
இன்னு லைஃப்ல என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் தா முக்கியனு நா எப்ப சொன்னே சொல்லுங்க அது வந்துட்டு எப்டின்னா லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியோ நா சொல்லவே இல்லை சரிங்களா
ஆனா வாழ்க்க வந்து வாழ்கை முக்கியமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மத்ததுக்லா இர்க்கனு சொல்ற இவ சண்ட பண்ண மாணரி நீங்களி சீட் பன்றிகில் இதுவே என் தந்தையிரா சப்போட் பண்ணி வேஸ் முல்லா இருந்தா விவாதத்தலாம்மு இது பண்ண முலே அந்த ஒ இது இருக்காதுல்ல உங்ளுக்கு
அந்த நெரடல் இருக்குதாங்க செய்யு ஏங்க எல்லா வீட்லியு இருக்கதாங்க செய்யு எந்த வீட இதல்லா இல்ல அப்டி நனைக்கிறீங்க ஆமா வந்துட்டு உங்கள நா திட்டும் போதோ சரிப்போங்களே உங்க ஒய்ஃப் திட்றாங்கன் வெச்சுக்கோங்களா உங்க அக்கா தோ உங்க அம்மாவுக்கு பயங்கர வருத்தமா இருக்கு ஆனா அந்த எடத்துல அவ்ங்களாலே குத்து பேசு என்ன சொல்து பேசுனா அந்த பொண்ணு வருத்தப்பட்றோமோ அவங்க வந்து தாட் பர்சன் அதாவது அந்த பொண்ணு வெளியேனு வந்துருக்கு எங் மேம் வீட்ல உள்ளவங்கல்ல அவங்க வெளிய தா வந்துர்க்காங்க ஓ அவங்கள சரிதான் வர்த்தப்பட்ருவாங்கலோ மனசு குளிருமோ அந்த மாதிரி ஷீல் பண்ட்டு அப்பறமா அமுக்கமா வந்து உங்கிட்ட கேப்பாங்க என்னா ஆச்சி ஏதாச்சி ஓகே சரி நீ கொஞ்சு பொறுத்து போ அப்படி உங்ககிட்டல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க அதே அவ்ங்கிட்ட போய் சொல்லட்டு அ ஏ உமா என்ட்ட வந்து பேசு அவங்க பொறுமையா தான் சுல்ப்பாங்க ஆ சேர் நா அவ்ங்குளுக்கு தலையாட்டி ஏனா நம் உமான்னு என்ட்ட இப்டி சொல்லுது உங்க அக்கா வந்து இப்டி சொல்லுதுற்க்கு யாவ் கோவம் மொத்தமா எங்ள திரும்பிரு அவ்ங்கள்ட்ட திரும்பிரு உங்ககிட்ட இருந்த கோவோ எந்நாய்ரோனா மறந்து போயு ஏன்னா நீ அவ்ங் கூடப்பீனா பண்ணிர்தீங்க ஏதோ பேசிர்து சமாதானம் பண்ணிர்வீங்கு வச் போங்கனா இது அவங்க வந்து சொல்லிர்ப்பாங்க தெரியுமா வந்து கொஞ்சு பொருத்து போலாலாமா எமதியார் லாலாமா ஏமா இப்டி சத்தம் போட்ற சரி அவ தப்பே பண்ணாலு கொஞ்சு பொருத்து பேசுமா இப்டி நீங்க அவங்க என்னதாச் சொல்லட்டு அவங்க நல்லதாவே சொல்லட்டுமே அந்த எடத்துல அவங்க புகுந்துட்டான் வச்கோங்களே அந்த எடத்துல புகுந்து டே நீ எதுக்குடா இப்டி திட்டம் போட்ற ப்டின் பேஸ்னா கூட என்ன என் நீ ய வீட்டுக்காற நீ இப்ப வந்து டா சொல்றீங்க அந்த ஒரு ஈகோ க்ளாஷ் ஆகுற ஒரு விஷ்யோ இருக்குல்ல அந்த எடத்துல பொண்ணுங்களுக்கு அதிகமாவே வரு சரிங்ளா யா அவங்களுக்குள்ள சண்டைங்களா அவங்க தா பேசணு அவங்கதான் ட்ரீட்டு பண்ணு யார் எடைய்ல வந்தாலு நம்ம ப்ரச்சன அதுக்கப்பறோ அவங்க பக் எழும்பிரு இவங்களுங்குக்கிட்ட மறந்தே போய்ரு தெரியுங்களா இதுதா விஷ்யோ
ப எதுனா இன்னா சொல்லவரீங் செய்ங்களப்ப
பைங்கனா என்னது